போ
ஹலோ ப்ரோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது ப்ரோ சாப்ட்டீங்களா
சாப்ட்ட ப்ரோ நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்ட ப்ரோ
ம் இன்னா சாப்ட்டீங்க
சாப்பாடு மீன் கொழம்பு ஆ ரசம் ம் நீங்க என்னா சாப்ட்டீங்க
ஃப்ரைடேல மீன் கொழம்பு சாப்டுவீங்களா நீங்க
வீட்ல சமைச்சாங்க ப்ரோ ஃப்ரைடேயில்ல அதா சாப்ட்டே
செரி ஓகே பிரதர் நாங்க சாம்பார் நாங்க சாம்பார் கர்னக்கெழங்கு ரைஸ் மூணு சாப்ட்டோ
சூப்பர் இன்னா ப்ரோ பண்றீங்க
இன்னைக்கு வந்து ஆபீஸ் போன பிரதர் ஆபீஸ்ல முஸ்ட்டு ஆபீஸ்ல உக்காந்துருக்க டைம் இல்ல டைம் ஆபீஸ்ல முஸ்
ஆபீஸ்னா என்னா ஐ டி யா
ஐ டி ல்லஸ் பிரதர் ஹாஸ்பிட்டல்
ஓகே ஓகே ஆ
ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றே ஹாஸ்பிட்டல்ல எல்லாரு கெளம்பிட்டங்க சிஸ்டர் மொதகொண்டு டாக்டரே போய்ட்டாங்க நாங்க அந்த சில விஷ்யங்களுக்காக பண்ற வெயிட் பண்ற நீங்க எப்டி போது சார் நீங்க என்ன பண்றீங்க
நா வந்து காலேஜ் படிக்கிற ஃபைனல் இயர் இது பி சி ஏ
ஓகே ஓகே ஆ
ம் ம்
அப்புற மேற்கொண்டு இன்னா படிக்க போறீங்க
ஒரு கோர்ஸ் இருக்கு அந்த கோர்ஸ் முஸ்ட்டு அதா ஜாவா அது ஜாவா பைத்தான் அது அந்த கோர்ஸ் முஸ்ட்டு ஐ டி போலாம்னுதா
ஐ டி டிபார்ட்மெண்ட் எடுக்க போறீங்க
ம் ஐ டி எம்ப்லாய் ஆகலான்னு
எல்லாரு கெடைக்குமா
இல்ல எனக்கு வந்து எங்க சித்தப்பா ஒருத்தரு இருக்காரு பெங்களூர்ல தா ஐ டி ல ஒர்க் செய்றாரு நைன் இயர் எக்ஸ்பீ பீரியன்ஸ் அவருக்கு ஸோ அவர் சொல்லிதா இந்த குரூப் கூட எத்தே நானு இந்த கோர்ஸ் கூட படிச்சே ஸோ அதா இது முடிச்ச ஒடனே அவர்ட்ட போய் இது பண்ணுவ அவர் சேத்துப்பாரு ஐ டி அது ஆ அதா ம்
செரி பிரதர்
என்னா பண்றீங்க ஹ
க்கு நா ஹாஸ்பிட்டல்ல எம் எஸ் டபள்யு வா இருக்கே மெடிக்கல் சோசியல் ஒர்க்கார் ஒர்க் பண்றே நல்ல வேலைதா நல்ல ஒரு நல்ல சம்பளோ நல்ல வேலதா
ம் என்ன படிச்சீங்க
நா எம் எஸ் டபல்யு தா படிச்சே மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கர் படிச்சே அதே டிப் பாட்மெண்ட்ல அதே வேல படிச்ச சம்பந்தப்பட்ட வேலைக்கு தா வந்துருக்கே ஹாஸ்பிட்டல்ல வர பேஷண்டக்கு கவுன்சிலிங் குடுக்கறது மத்தபடி கவர்மெண்ட் மூலியமா என்னென்ன் ஸ்கில்லஸ் ஸ்கில்ஸ்ல வராங்க என்னென்ன நல வழித்துறை நலவழித்துறை மூல என்னென்ன பிரச்சனைகள் இப்ப வந்து கம்னி நான்கு கம்னோடிசிஸ்னா என்ன கம்னிக்கோல் டிசீஸ்னா என்ன இதெல்லா பத்தி நாங்க சொல்லுவோ அதுக்கு நான் கம்டிசீஸ் வந்துன்ன ஒன்
நானு வந்து அ இதுதா ப்ரோ படிக்கல அனஸ்டேஷா படிக்கலானு இருந்த ஸ்டார்டிங்ல பியூர்சயன்ஸ் தா நானு படிச்ச டுவெத்ல
ம் ம்
பியூர் சயின்ஸ் குரூப் தா எடுத்த அதனால வந்து இந்தமாரி மெடிக்கல் தா போலான்னு இருந்த அனஸ்டேஷியா படிக் நா அப்ப இருந்த
ம் ம்
அப்புரோந்தா இந்த மாரி மாறிச்சி செரி ஐ டி போலான்னு எனக்கு ஹாஸ்பிட்டல் அது அவ்ளோவா ஆகாது ஸோ அத்தா
கண்டிப்பா கண்டிப்பா அனஸ்தி அனஸ்தேதிஷியான்றது ஒரு நல்லதமா இன்னைக்குதான் மருந்து மாத்து மருந்து எவ்ளோ கொடு எவ்ளோ இருக்
ஆமா ஒரு நல்ல வேல்யூவான குரூப் அதுவுமில்லாம மெடிக்கல் லைன் எது போனாலு நல்ல வேல்யூ படிச்சதே வேல கிடச்சிடு
கண்டிப்பா கண்டிப்பா நா இல்லைனு சொல்லல நானு மெடிக்கஸ் லைன்லா இருக்கனால அனஷ்ஷியா பட் விழுந்தா ஒரு சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்து அவுங்களுக்கு எந்தளவுக்கு டோஸ் குடுக்கணு எந்த அளவுக்கு அவுங்க கிறாங்க எல்லாத்தியு பாப்பாங்க இதுல்லா ஒரு காரண இது என்ன என்ன காரணத்துக்காக அவுங்க என்ன என்ன ஆப்ரேஷன் பண்ண போறாங்க அனஷ்ஷியா டிபார்ட்மெண்ட்டு கூடவே இருப்பாங்க ஆப்ரேஷன் முடியிற வரைக் என் மனசு அது வேல இருந்துன்னே இருக்கு ஏன் அப்டின்னா திடீர்னு ஒரு சர்ஜரி வந்து இப்போ ஏதோ ஒரு சர்ஜெரி டைம்ல வந்து சர்ஜெஸ் சர்ஜிக்கல் டைம் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்டின்னா அதுக்குள்ள அவுங்களுக்கு மயக்கம் தெரிலா
ம்
அதுக்குள்ள அவுங்களுக்கு மறுபுடியு இவுங்ன்னாக்கா அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்காக அத பண்லா இதனால எனக் தெரிஞ்சது அனுஷ்யாவு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் தா எங்க டிபார்ட்மெண்ட் நானு பாத்திருக்க அனுஷ்ஸியாவுக்கு பிரபல்லா சாக்ஸ்சோட வருவாங்க பாடோ நடத்துருதக்கு சில விஷயங்கள நா பாப்பே அதனால சொல்றே
ம் ம்
சொல்லுங்க பிரதர் அப்ரோ நீங்க உங்க உங்களோட ஹாபிஸ் ஸ பத்தி
அப்படினுலா ஒண்ணு இல்ல பிரதர் இன்னோ நல்லா லைஃப் பண்ணணும் ஆ
நா மோஸ்லி வந்து ஆபீஸ்னா இப்ப ஒர்க்கா பிர்ரெஷர் அதிகமா மாரி இருந்தா ஒடனே
ம்
ஒடனே வீட்ல மூவி பாப்பே சினிமாவுக்கு போவ பசங்க கூட வெளையாடுவ கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு ஆட போவோ போஸ்ட்லி சண்டே ஆனா கிரிக்கெட்டு மட்டுந்தா எந்த எந்த படிக்கிற வேலையாந்தாலு முட்டுகடச்சிட்டு மோஸ்ட்லி கிரிக்கெட் ஆடுவோ அதுக்கப்ரோ பசங்களோட நம்மதா ஒரு டீகடல உக்காந்து பேசும் அது மாரி பசங்க உக்காந்து டீ கடயில பேசுறது அவன கலாக்கிற்து இவன கலாக்கிற்து இப்படியே ஓடிடு ம மத்தபடி ஒர்க்குல வந்து அவ்ளோ ப்ரஷர் கெடையாது நான்தா சொன்னே கால்ல ஆ ஒம்போது மணிக்கு வரம்மா நால்ர மணிக்குல்லா முடியுதா
ம்
அதோட எந்த என்ன ஏன் வேல ஏன் எக்ஷ்டா இருக்கிறீங்க ஏன் வேல செய்யல அதெல்லா ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க
ம் கவுர்மெண்ட் கவுர்மெண்ட்டா ப்ரோ கவுர்மெண்ட்டா ஹாஸ்பிட்டலா பிரைவேட்லய ஆ
நல்ல நல்ல வேல தா இத வச்சி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு கவர்மெண்ட் சைட் கர்லின் கடைக்கு நம்போ படிச்ச படிப்புக்கு கவுர்மெண்ட் செக்டர்ல வேல இருக்கு அது ஏ பிரதர் மத்தபடி எதாது பேசுங்க அ பர்சனல்ல பேச கூடாது இல்லயா ஆ அதனால உங்களுக்குதா கால் இதா ஆகும் அதுக்குதா
உம் ஓகே
அதனால அப்டியே போதுபாரு மத்தபடி இதெல்லா நல்ல வேலதா நல்ல ஜாப் தா போயிட்டு அதே மாதிரி ப்ரெண்ட்ஸோட போறது மூவி பாக்றது அப்படி போவே ரி ஆ அதுக்கப்புறம் அவுட்டிங் போறது பசங்களோட பிளான் பண்ணா டூர் போறது திடீர்னு நினைச்சா டூர் போயிடுவே அப்ப கூட போன வாரம் மூன் நாள் லீவ் விட்டாங்கல்ல கவர்மெண்ட் ஹாலிடேஸ்
உம்
உடனே நாங்க பழனி போனோ பழனி கோயிலுக்கு
பழனி நா கூட அந்த பக்கம் தா போனேன் இது கேரளா போனோ போன மாச ம் போனோ ஜூன் ஆமா ஆ ஜூலை ஜூன் த்ரீ போர் பை் சிக்ஸ் செவன் போர் டேஸ் போயிருந்த மூணுாறு கேரளா கொச்சி அந்த மாதிரி எல்லாமே கேரளா பக்கம் சைடு எல்லாமே சுத்துனோ நல்லா
ஆ
உம் ஆனா டேஸ் தா பத்தல போர் டேஸ் தா பிளான் பண்ணோ அதா ஒன் வீக்காவது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கு
கண்டிப்பா அதே மாதிரி நாங்க ஃபேமிலியா போனால மூணு நாளே அதே ஒரு நாளா போயிட்டு ஒரு நாள் வந்து ட்டு கடுப்பாயிடுச்சு பசங்களுக்கு ரொம்ப இதாயிடுச்சு பிரஷர் ஆயிடுச்சு அதனால அப்படியே போ இப்படி வருவோம் என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணுவோ
ஆ அ
ஆனா மோஸ்லி ஃபேமிலியோட தா பிரதர் போவ இப்ப ஃப்ரண்ட்ஸு எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் பிஸி ஆயிட்டாங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்
ஆ ஆ
அந்த ஃபேமிலி யோட நாங்கள ஃபேமிலோ போறது வருது அப்படிதா இருக்கு மோஸ்ட்லி பேமிலி தா இப்போ போறது ஃபேமிலியோட தா சண்டே மட்டும் தா பசங்கலோட கிரிக்கெட்
ஆ கிரிக்கெட் ஆடிவீங்கப்போல ரொம்ப கிரிக்கெட் நிறைய பேசுறீங்க
ஆமா கிரிக்கெட இப்ப கூட நா கிரிக்கட் பாத்தட்டுதா உமன்ஸ் கிரிக்கெட்ட இந்தியா வெளிலந்து வேர்ல்டு கப் விட்டு வெளிய வந்துட்டாங்கா
ஆ அ
அதெல்லா கிரிக்கெட்லா பாப்பபே எந்த கிரிக்கட் ஆம்பள லேடீஸ் அது எல்லா கிடையாது
நா கிரிக்கெட் அவ்வளவா பாக்க மாட்டே லைக் எனக்கு தெரியாது இது ஃபுட்பால் நா பாப்பேன் ஃபுட்பால்ல்லா விளையாடுவே நிறைய
இப்ப ஃபுட்பால் பீ ப உலக கோப்பை நடக்குதே உங்களுக்கு ஆ போர்ச்சுகல் போகுமா ஜெர்மனி வெளில வந்துடாங்க நினைக்கிற அதெல்லா பாக்குறப்ப ஓகே நா ஃபோர் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஏன்ன நா சின்ன வயசலருந்து ஸ்போர்ட் தா படிக்கிறதுதல அதிக கான்சட் பண்ண மாட்டே போஸ்ஸுல நல்லா கான்சைன்ட் பண்ணுவாங்க இப்படியேதா போ அதனால சொன் யாரன்னா கேக்கனுன்னா கேளுங்க
உம் என்ன கேக்கணு தெர்ல சொல்லுங்க நீங்களே ஏதாவ்து
ஏதாவுதா வக்கு வேலைய சொல்றே சில விஷ்யங்கள் அப்பல்லா நா வந்து போர்ஸுதா முக்கின குரியா சின்ன வயசுல இருந்தே படிக்கது படிக்லனா ஆவ்ரேஜ் தா நான் ரொம்ப டாப் லவல்லா படிக்கிற்து எல்லாம் கெடே
சேம் தா நா கூட காலேஜே அவ்ளவா போக மாட்டே எப்டி சொல்னுனா வீக்லி த்ரீ டேஸ் டூ டேஸ் போவே அவ்ளோதா ஒன் வீக் ஃபில் லீவ் போட்ருவே எனக்கு ட்ராவலிங் நுறைய பிடிக்கு அப்பப்போ சுத்த போய்டு பசங் கூட
கண்டிப்பா நானு அப்படிதா ப்ரதர் இருப்பே மோஸ்லி நானு பசங்களோட சுத்துவே எல்லாம் பண்ணுவே ஆவரேஜா நஸ் கூடன்னு வச்சிங்க ஆனா படிச்சிருவே ஏதா படிக்கிற அளவுக்கு படிப்பு என்னா பாஸ் பன்றளவு படிச்சுரு பாஸ் பண்ணிருவே அப்டித்தா படிச்சே ஏனா கோர்மெண் ஸ்கூல்ல என்ன சொல்லி குடு பாங் கவ்ர்மெண்ல நா படிச்ச நா மிஸ்ஸுதான இருப்போ அதுமாரிதா காலேஜு வரைக்கு நா கோர்மெண்ட் தா படிச்சே எதுலுமே நா காஸ்லா குடுக்கவே எதுலுமே வந்து நாங்க ப்ரைவேட்டை பக்கமே நா போல இது வரைக்குமே எந்த ஒரு இதா இருந்தாலுமே நா ப்ரைவேட்ல வா பிரைவேட் பக்கோ நானு காலேஜி காலர்ஷிப்பு காலர்ஷிப்லே படிச்டே நானு மெரிட்ல படிச்டே
ம் ம் ம் எங்க ப்ரோ ஆம் எங்க படிச்சீங்க
நா வந்து எங்க ஊர்ல தா படிச்சே
ஓகே ஓகே
அந்த ஊர்லே படிச்ட்டு எல்லாமே முஷ்டா அப்ர வேலை முதல் வேலைக்கு வரும்போதா நா ஸ்டகுல்ஸ் என்னன்னு ஆரம்பிச்சே ஏன்னா மொதல்லம்மு போனப்ப ப்ராப்பரான கைடன்ஸ் கெடைக்கல எனக்
எ பி ஐ டினு இருக்கு இங்க ஆ அங்கே படிச்சே பஸ்ட் ட்டு ஃபஸ்ட் இயர் அங்கதா படிச்சே அது அப்றோ வந்து அங்கி கொஞ்சோ ப்ரச்சன ஆய்ச்சி அதுக்கப்றன் ட்ரா கோட் ஆய்ட்டே
ம் ம்
ஒரு பஃபைவ் மந்த்த் அவளதான் ஒரு செமஸ்டர் ஆகுற வரைக்கும் போனேன் அது அப்றோ ட்ரா கோட் ஆயிட்டு திரும்பி இன்னொர் காலேஜல ஃபஸ்ல இருந்து படிச்சே அதனால தான் இப்போ பைனல் இய படிக்கன் இல்லன்னா ஒன் இர் முடிச்சட்டு இருப்பேன் இப்போ ஒன் இயர் வேலையாவது போயிருப்பேன்
கண்டிப்பா கண்டிப்பா நாங்களு அப்படிதா
ஆ
நாங்களா ஃபீல்டு ஃபீல்டு ஜாப் தா மோஸ்ட்லி ஃபீல்டுக்கு தா போனும் கம்யூட்டீ ஃபீல்டுல போய்ட்டு அது பக்கல போய் பாக்கணு எதா கம்முனு இப்ப ஒருத்தருக்கு டிவி வந்து ஸுனா டீபிக்குனா ஆஸ் எப்டி டிவி எப்டி அவங்களுக் பாரவச்சி என்ன கார்ணு என்ன காரணுக்காக வந்துச்சி அப்போ அவர் தண்ணி அடிக்கிறாரா அவர் ட்ரக் ஸு எடுக்குறாரா இல்ல சிகரெட் பழக்க அதிகமா இருக்குதா இதெல்லா நாங்க பாப்போ
ஆ ஆ
ப்ற அவ்ங்க ஃபேமில யாருக்கு இவாலா வந்து இன்பக்ஷன் மாரி ஏனா அது காச நோய் எல்லார்க்கு பரவக்கூடிய ஒண்ணு
ஆம்மா
அந்த சளி மூலிமா காத்து மூலிமா பரவு அதனால அந்த காத்து மூலிமா இன்னு கொஞ்சு கொஞ்சும்மா அப்பா வாங்கஸ் ஃபேமில எல்லார்க்கு அஃபெக்ட் ஆகுதா ஃபேமில மொத்து எத்தின் பேர் அவங்க எல்லார்க்குமே நாங்க சென் ப்லெட் செக் ச்செய்யு ப்லக் சுத்து பல் பண்ணி பாப்போ அதே மாரி அவ்ங்காவ் அவங்களுக்கு செக் பண்ணி பாப்போ பார ச இப்ப கொரோனா எப்டி வந்தல எல்லாருக்கும் குடும்பத்துல வந்து பல பத்து பேருக்கு பரவு அது மாரி அவங்களுக்கு பரவி இருக்குன்ற மாரி பாப்போ பாத்துட்டு அ ஐடி பண்ணி அந்த பண்ணவங்களுக்கு ரிப்போர் வருது பாசிடிவ் வறவங்க மட்டு ட்ரிட்மென்ட் ஸ்டாட் பண்ணோ பாசிட்டிவ் வராதவங்களுக்கு வெய்ட் பண்ணோ ஏன்னா இன்னொரு நாப்பத்தஞ்சு நாள் ஒரு வருஷோ கழிச்சு கூட அவங்ளுக்கு பாசிட்டிவ் ஆகலா ஏனா ஆறு மாஸ் மூணு மாச வரைக்கு அந்த இம்யூனிட்டி பவர் அங்க இருக்கு நம்ம உடம்புல எப்பவுமே இம்யூனிட்டி இப்ப ஒரு மூணு மாச வரைக்கு வேல செய் ஒரு வ ஒரு வைரஸ ஒரு ஏதோ ஒரு அட்டாக் ஆவ போதுனா மூணு மாசோ வரைக்கு நமக்கு ஒடம்புல காட்டாது
ம்
அதுக்கப்புறோ காட்லா இல்லையா அனால நாப்பத்தஞ்சு நாள் வெய்ட் பன்னுவோ அப்றோ மூணு மாசோ வெய்ட் பண்ணி பாப்போ திரும்பி பாசிடிவ் ஆலனா ஓகே அப்ப அவங்களுக் பிரச்சன இல்ல அவங்க இருக்றத மட்டு நாங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அந்த டீரிட்மென்டுக்கான சலுகைகல்லா சொல்லுவோ மோஸ்லி இப்டி தா ப்ரதர் எங்க ஜாப்பு ஆனா ஹாஸ்பிட்டல் தா இப்டிதா பண்ற நீங்க ஏதாச்சு சொல்லுங்க
அவ்ளதா ப்ரதர் வேற ஃபுட்லா என்ன பிடிக்கு சாப்பிட்றது
நா வந்து மோஸ்ட்லி வீட்ல வீட்லதா சாப்பிட தா செய்வ வீட்டுல தா சாப்பிட ஆ நான் வெஜ்லா நா சாப்டுவ எங்க வீட்டு ஒய்ப் சாப்ட மாட்டாங்க ஆனா அவ கொஞ்சோ கம்ப் பண்ணிட்ட அவங்க செய்வாங்க எனக்காக செய்து தருவாங்க செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டாங்க செய் தருவாங்க நா சாப்டலனாலு பரவால்ல நீங்க சாப்டுங்கன் சொல்லுவாங்க இங்க ஒருத்தர விட்டு ஒருத்த சாப்பா ஆனா வெளில போனம்னா நான்வெஜ் சாப்டுவோ சாப்டாமலா இருக்க மாட்டோ நான் வெஜ்சு கொஞ்சோ நல்லா சமைப்பாங்க
ஓகே ப்ரதர் நம்ம க்கு குடுக்கப்பட்ட நேரம் முடிந்துவிட்டது திரும்ப கால் பண்ற கணெக்ட் பண்ற ஓகே ப்ரோ தங்